ஹலோ குட் மார்னிங்
இல்ல ஆ நல்லா இருக்குறா இல்ல இல்ல உங்களுக்கு கண் நல்லா தெரியுதா இந்த போன்ல இருக்கிற லெட்டர்ஸு அப்புறமா அந்த கேலண்டர்ல இருக்கற லெட்டர்ஸ்ல்லா
ம் தெரியுதே
அய்யோ எனக்கு சுத்தமா தெரியாதுந்துச்சு இப்போ கண்ணாடி வாங்கி இப்ப கூட பாரு இந்த போன்ல இருக்கிற நம்பரை ரீட் பண்றதுக்கு கண்ணாடி போட்டுதா பண்ணேன் அது தெரியல அவ்ளோ தெரியல இல்ல இல்ல இது பார்வ கொஞ்ச கம்மியாயிட்டுக்கு தாங்க அதுனால லென்ஸ் தெரிய லேயர்லென்ஸ் கொடுத்துர்கறாங்க எங்க வீட்டுக்காரங் சொன்னா து நம்பவேல்ல நா பொய் சொல்றே பொய் சொல்றேன்னு நெஞ்சிருக்குது
அ
இப்போ வாங்கினு வந்த பின்னாடி அம்மா வீட்லருந்து இப்ப போட்டா நல்லா தெரியுது லட்டர்ஸு அதுக்கே போன் பண்ணும் போது அப்புறமா எதுன்னா படிக்கும் போது போட்டுக்கறப்போ அது ஒரு மாரி மங்கல்ஆயிட்டுது ஏ இந்த ஏஜிலேயே ஆயிடுச்சியா அப்படின்னு தோணுது
பசங்களுக்கெல்லா இப்பயே ஆயிட்ருக்கு போது உனக்கு இவ்ள ஏஜ் ல ஆனது பெரிய விஷயல்ல
ஆமா அப்புறமா நா சொன்னே சொட்டு மருந்து குடுங்கன்ட்டு இல்ல இல்ல நீங்க கம்பல்சரி கண்ணாடி போட் தா
கேரட் சாப்டுட்டேரு
ம்
ஆனா கீர்த்தனாக்கு இது பண்ணும் போது வந்து டாக்டர் சொன்னாங்களா இப்பல்லா கேரட் சாப்டால்லா எதும் ஆவாது
ம்
கண்ணாடி போட்டே தீர்ணும் அவளுக்கு வந்து தூரமா இருக்கறது தெரியாது கிட்ட இருக்கறது தெரியு
எனக்கு அப்ப ரெண்டுமே டிஸ்டன்ஸ் இக்குது எனக்கு தொலவாக்குறது தெரிய மாட்டேது அவ்வளவா கிட்டருக்குறதும் அவ்வளவா தெரிய மாட்டது அப்படின்னு சொன்ன அப்படியே ரொம்ப உத்து பாத்தா அப்டியே கண்ணு துடிக்குது எப்பவுமே எங்க நரம்பு வலிக்குது அப்படின்ன அது வந்து நீங்க ரொம்ப ட்ரெஷ் எடுத்து பாக்குறதுனால தா அப்டி இருக்குது அதுனால நீங்கோ கண்ணாடி போட்டே ஆகணு அப்படின்டா இப்போ போட்டது ஒண்ணு அப்டி கண்ணுக்கு நல்லா துடிக்கல அது நா சொன்னா பொய் சொல்றே நினைச்சுச்சு எங்க வீட்டுக்காரு இப்ப எனக்கு இப்ப பெஸ் ட்டா இருக்குது எனக்கு தெரிஞ்சு
ம் ஆனா இந்த இதெல்லா சைட்ல எல்லா வலிக்கலியா காது ஓரலா காது ஓர மூக்கான அத கண்ணாடி போதிதின் புதுசா போட்றதுனால
இல்லல கண்டினியூஸா போட்ல நா போட்டு போட்டு கழ்ட்டுவ எதனா வேணுன்னா போட்டுக்குவ இல்லன்னா கழ்ட்டிருவ அது போட்டா அதுக்கு வேற வயசானவ மாறிக்கிற நீ பாட்டி மாறிக்கிற அப்டின் சொல்லின்ருந்ச்சி அதுக்கு என்னப் பண்றது ஆ பசங்க ல்ல பசங்க அவுனுங்ளே போட்றதுக்கான வந்து பாத்தானுங்க ராகுலு பாத்தா அவ்னுக்கு வேணா இன்னு கொஞ்ச நாள் ஆவு நீ போய் கினா கிட்ட போய் போய் ஒக்காஞ்சினு பாருப்பா போர்ட ஆன ப்பா தெரியுனு மாரி அப்டின்னாங்க இவுரு உன்க்கு வயசாயிச்சி வயசாயிச்சி அப்டின்ச்சி இதுல வேற அவுரே ஒரு ட்ரைனர் பண்ணி டாக்ட்ரு வந்துக்குறாங்கோ டாக்ட்ரு டாக்ட்ரு ஒய்ஃபு அவுங்க ட்ரைனப் பண்ணதுனால அவுங்குளுக்கு ஏ இருவத்தி நாலாயிர இருவத்தி எட்டாயிரத்துக்கோ என்னவோ ஆ ஃபெக்ஸு ஃப்ரேம் ஃபெக்ஸுல வெளியேக்குதுல்ல கண்ணாடி லென்ஸ் இல்ல அது கிஃப்ட் பண்ணிகிறாங்கோ இவுருக்கு ம் நா
அது எதுக் யூஸ் ஆகு அவுருக்கு
அவுரு போட்டுக்கறத்துக்கு தா எப்பண்ணா சும்மா போட்டுக்கிர்துக்கு நீ நா இல்ல நா கண்ணாடி வாய்னு வந்து காட்ன பின்னாடி அது எடுத்னுவந்து என் கிட்ட காட்டுது எனுக்கு உங்கிட்ட காட்லனா
ச்சா
ஆ அது முன்னாடியே வாங்கி வச்சுனுக்குது அது அங்க இக்குது எங்க ஜிம்முல வச்சுனுக்குது இது இங்க ஒண்ணுச்சுனுக்குது அது ப னுகுனுக்கு காட்லனா எனக்கு திருப்தி ஆவாது எத்ன் வா எத்ன் வா அப்டின் ஃபோன் எந்தந்து இவ்ளோ ரேட் ட்டாது பிரைஸுன்னு காட்டுது ஏ எனக்கு வாங்கி குடுக்கும் போது தெர்ல ஏன் வாங்க் குடுன்னும் போது தெர்ல இப்ப அம்மா வூட்லருந்து வாய்னு வந்துட்டு மின்னாடி அவருக்கு தோன்ந்து இப்டி
அது எப்டி நம்ப அம்மா வீட்ல கல்யாணம் பண்ணி குட்த்து அஞ்சு மூணு அடுக்கூ எல்லாத்தையு குடுத்து திருப்பி அம்மா வூட்லயே செலவு பண்ணு இவுங்க நமக்கோசம் ஒரு ரூபா செலவு பண்ணா கணக் பாக்குறாங்க அ அப்ப இவுங்ளுக்கு நம்ப எல்லா வேலையு செஞ்சு குடுக்குணு அது என்னா இதுன்னு எனக் புரியில எனக் கல்யாண கான்செப்ட்டே இப்பதா யோசிக்கும் போது அ எல்லாத்தையு குடுத்து போட்டு இவுங்க ஜட்டி பனியன் தொவக்கிறதுக்கு தட்டுக்கழுவி வக்கறதுக்கு ஒரு கல்யாணமா அததா கேக்குறாங்க ப சங்க
அதில்ல அது வே அவுங்க இப்ப கொஞ்ச தெளிவாயிட்டாங்க நம்ப தெளிவில்லாத மாட்டிக்கிணுங்க அப்போ அ இப்பக்கிற பசங்க எல்லா தெளிவாக்குறாங்க யோசிக்கிறாங்க வேணுமா வாணாவா வேணுவா முக்காவாசி இப்ப எங்வீட்டுலந்த மேல குடி இருக்குறவுங்ளே கல்யாண்மே பண்ணிக்கில மூணு பேருமே கல்யாணம் பண்ணிக்கில ஏஜ் மேல ஆயிட்ச்சி ஃபாட்டிக்கி மேலயே ஆயிட்ச்சி அவுங்களுக்கு இப்ப கூடோ எதோ கேன்சர் வந்து வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாங் மூண் ரெண் ஒரு பைய ரெண்டு பொண்ணு அவுங்கோ அவுங்கோ இவ்ங்கோ டாக்ட்ரு அவுங்க சின்னப் பொண்ணு இந்த டாக்ட்ரு ம் அது ஹோமியோபதி டாக்ட்ரு பெரிப் பொண்ணு டீச்சரு அ என்ன அவுங்க ஊ இப்ப எங்யோ கோரமங்களால இருக்குறாங்கோ அவுங்க ஓன் வீடு அங்க இருக்குது அங்கந்து இங்க வந்து ஷிஃப்ட் ஆயி இங்க இக்குறாங்கோ குடி எதுக்குன் தெர்ல ஆனா இப்போதா ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி ஆப்ரேஷன் ஆஹா அது ரொம்ப கொஞ்ச தொழுவு ஒரு மூணு அவர் ரெண்டு அவர் கிட்ட
அ அதனால இங்க வந்திருப்பாங்க இங்க
டீச்சர் வேல பாக்கறதுக்கு அங்க வந்து வரதுக்கு போறக்கு கஷ்டமா இருக்குதுமா மலேசியத்துல பாக்குறாங்க அதுக்காக நியர்பை வந்த அது கொஞ்ச அவுட்ர் ஆஃப் சிட்டி இது மாரி அதனால இங்க வந்துட்டாங்க அவுங்க அது அவுங்க ஆப்ரேஷன் கூட இப்ப பண்ணாங்க ச் அ எதோ கேன்சர் கட்டி மாரி வந்துட்ச்சு கர்ப்ப பையில அப்டின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அது கிட்னி வரையு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுக்குது பர்ன் பண்ண அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க அது ஆப்ரேஷன் பண்ணி இப்ப அவங்க மூணு பேருமே கல்யாண பண்ணிக்கல என்னா
யார் பாத்துக்கறாங்க அவுங்கள
அவங்க அம்மா இருக்கிறாங்க அவங்க அம்மா பாத்துக்கறாங்க அவங்க அக்கா தங்கச்சி தம்பி எல்லா சேந்து சேர்ந்தாப்புள்ள பாத்துக்கறாங்க இப்ப பரவால்ல நல்லா ஓராடிக்கின்றாங்க சாப்பாடு மட்டு ஹெபி ஃபுட் வேணான்ட்டு லிக்விட் ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் அந்த மாரி சாப்டுனுக்கிறாங்க
ஒ
ம் இல்ல இப்ப அப்டி ட்ரெண்ட் ஆயிடுச்சு என்னாத்துக்கு ஒருத்தருக்காக பணிஞ்சு போயி நம்ம ஒரு ஒருத்தரே அடிமையா இருக்கனு அப்படின் கல்யாண பண்ணிக்கதுல முக்காவாசி இல்ல
ம்
சொல்ற நானு இதுல வேற அவர் சொல்லுங்கிறது நான் ஜென்சி கிட்டா இந்துக்கணு ஜென் பசிக்குதுல கேர்ள்ஸ் தா வேல பாத்து பாய்ஸ பாத்துக்குறாங்களா பாய்ஸ் வீட்ல பாத்துக்கிறாங்களா அழு சரி இப்பே ட்ரை பண்ணு அப்டின்னு யார்னா மாட்னா ஜென்சி கிட்டா மாரு போ அப்டின்னு
உ அ
ம்
நீ சொல்ல வேண்டியதான இல்ல நானு நா வேலைக்கு போறே எங்க வீட்ல இருக்கிற எல்லாவையு நீ செஞ்சு செய் ஒரு மாச ஆ எது பெஸ்ட்ன்னு அப்ப தெரிஞ்சுக்கு அப்டின்னு சொல்லிரு
நான் அப்டி சொல்லல நீ யாரு கிட்டயு அடி மையா இருக்க மாட்ட அது ஒன்னு தெரிஞ்சுக்க ஃபஸ்ட் நீ அடிமையா இருந்தா இந்த இது கான்செப்ட் உனக் ஓகே நீ யாருக்மே அடிமையா ஆக மாட் டியே எ ஒய்ஃபுக்கே இவ்ளோ வருஷமா அடிமையா நீ வச்சுனுக்கிற நா எங்க நீ எங்க ஒரு ஆளுகிட்ட அடிமையா நிக்குவ அப்பிடினா கூட போரத்து கொடுத்த சொல்ற நானு
ஆ ஆ
இந்த மாதிரி ஆளுங்களா எங்கந்து அ சாட்டிஸ்ஃபேஷன் ஆவாங்க அவங்கல்லா குண்டு சடில குதிர ஓட்றவங்க ஒண்ணு பண்ண முடியாது ம்
மதிய சாப்பாடு ஆயிச்சா
மதிய சாப்பாடு சோறு செய்யணு கொழம்பு நேத்து வச்சது அப்டியே இருக்குது அது அதே வச்சிட்டு பண்லாமா என்னா புளியோதர எதனா கலக்கி குடுக்கலாமான்னு பாக்குற அவனும் கொஞ்ச லேட்டாவேதா எழுவானுங்க
உங்க வாய்ஸ் மெதுவா வருது
அவனுங் கொஞ்ச லேட்டாதா எழுவானுங்கோ அது சரி ரி ஜொரோ லா மாத்திரலா போட்டுதுக்கு உம் பாக்கலாம் என்
மாத்திரை போட்டுறதுக்கு பசி எடுக்குமே எழுந்து அதான் வாய கழுவிட்டு அதுக்கப்புறம் கூடும்
உம் ஆஹ்ஹான் பா அது என்னவோ வாந்தி எடுத்துக்கிறான் போல நேந்து நைட்டு இது இப்ப ஏந்த போது தான் தெரிஞ்சச்சு தெரியல என்னா ஆச்சுன்னு தெரியல அது வேற திரும்ப போய் ஹாஸ்பிடலுக்கு போலாம் என்ன இது
ஏ எதாவது ஜென்ரல்லாவது பொருள ஈவினிங்ல குடுக்காத தேவது குடுத்தியேன்னா கொஞ்சம் வெளிய போ சொல்லு அவனுங்கள வெளி வீட்டுக்குள்ளேயே உட்கார் உட்கண்டிருக்காங்க வெளியே போய் இந்த ஷட்டில்காக்கு எதனாவது ஆட சொல்லு இல்ல ஏதாவது கிரவு கேட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாலு பசங்க கூட சேர்ந்து விளையாடினாதானே அஹ் அந்த காலு கையி யெல்லாம் லூஸ் இல்லாம இதாகும்
இல்ல இல்ல ஒர்க் அவுட் பண்றான் இந்த ஒரு வா வாரமாதான் சரியா போக முடியல ஒர்க்கவுட்டு அவ உடம்பு சரி உடம்பு சரியல்லாத இதானாலதான் ஒர்க் அவுட் பண்ணா அது ஈவனா பேலன்ஸ் ஆகுது என்ன பண்றது இதுல்ல உஹ பாாரக்கணும் என்னான்ட்டு அதுதா சரி வாட்டர் மிலன் வாங்கினாந்தான் நேத்து இன்னைக்கு சரி வெளிய எடுத்து வச்சுருக்க அ வேணும்னா அது கொடுக்கணும் உம் பாத்துக்கேன் இவன் கோபி வாங்கி சாப்பிட்டான் அது இதாகிட்டுக்கு தான் என்னான்னு தெரில வாந்தியா ஆயிட்டுக்குது கோபி
கோபி மஞ்சுரியன் குடுத்தியா
நான் வாங்கி குடுக்கல அவனே வாங்கி தின்னுட்டு இருந்தான் ஏ இல்ல இல்ல சின்னவன் வேஹ் அவன் தான் வேணும் நா அவன் சாப்பிட்டு நல்லவந்தான் பெரியவன் வந்துட்டு என்னா நான் அவன் ஃப்ரெண்ட பாக்குறததுக்கு போயிருந்தான் அவன் வந்து அவன் பஃரெண்டு ஏதோ ஊரு போனா ஒரு மாசம் கழிச்சுதான் வருவான்னா வேலைக்காக வேண்டி அவங்க மாமா வீட்டுக்கு சரி அவன பாத்துட்டு வரன்னு போனா அப்படியே வாங்கிட்டு வந்துருக்குறா அன்னைக்கு உடம்பு சரியில்லாத போது நான் வாங்கி குடுத்த சின்னவனுக்கு அவனால அப் அப்ப சாப்பிட முடியல இப்ப சாப்பிடலானு வாங்கி சாப்பிட்டா இப்பயும் ஒத்துக்கல சொன்னா எங்க கேக்குது இந்த சவார்மா இது அது இதுன்னு தின்னாதனனா கேக்குறதில்ல அது சாப்பிட்டு இப்படி ஆயிட்டு இருக்கு நீ மதியம் சாப்பாடு செய்யணுமா ஆவலயா மாமா போயிடுச்சா
ஆஹ் குளிச்சிட்டு வந்து ரெடி ஆயி போச்சு
மோஸ்ட்லி வீட்டுல செய்றதுல்ல போல தெரியுது மாம வெளிய
ஏய் இல்லை பங்க்ஷன் ஏதோ ஒண்ணு அதனால வந்து
உம்ம்
ஏய் ஓ காலையில கிளம்பி போயிடுச்சு அந்த பவா சகோதரர் வராரு
ஆமா அது என்ன பங்க்ஷன் போட்டன்
ஆஹ் அது எத பேசுறது கதை பேசுறது
உம்
இப்ப நம் போன்ல பேசுறது அவங்க நேர்ல பேசுறாங்க
உஹம் உஹம் உஹம் உஹம் உம்
அதுக்கு காலையில ரெடி ஆயி கிளம்பிப் போ நான் அப்பதான் எழுந்தேன் அஹ் சாப்பிடுட்டு கிளம்பி போயிச்சு சரி எங்கனா போய் சாப்பிட்டுக்கோம் யாருன்னா வந்துட்டு இரு இருப்பாங்க அதான் கிளங்கி போயிட்டுக்கும்
ம் சேரி உடு பேக் போட்டு வச்சா
ஆ போட்டுட்டு செரி குளிப்பின்ன இருக்கெல்லா ஓம் பின்னு அவுளு எலல இப்பதா எல்றா
உஹம் உ
பெரியிவ்ளுக் ஃபோன் அட்ச்சா அவளு எலக்கானு அவுளு மாத்ர போட் டு பட்த்துட் இர்க்கன்னா ஆமா சேட்டே சண்டே லீவ் கோல்ட் ஆயிட்டுக்குதா
அ அய்யோ க்ளைமேட்ல காலைலே எழுந்து ஓட்றது சாளே கீளிக் புல்ச்சிட்டு அது மாரி ஆயிர்க்கு நீ தங்ய ம் இப்பதா அம்மா பேஸ்ச்சு ஃபோனு காலிலதா சென்னா ஒயிட் சென்னா ரெட் ரைஸு சப்பாத்திக்கி ன்னும் கடைக் போல கடைக் போயிட்டு வரு அவுருக்கு கொஞ்சோ செய்வ ரெட் ரைஸு ரெட் ரைஸ்ல லெமன் ரைஸ் மாரி
ஒரு மற சிலிண்ட்ர் வர்து
சிலிண்ட்ரா ஆமா அந்த கேரளா அருசினுக்குது இல்ல
அ அ
அது பாயில் பண்ணிட்டு லெமன் ரைஸ் மாரி செஞ்சிட்டு அத முட்ட போட்டு ஃப்ரை பண்ணி குத்துடுவ சிலிண்ட்ரா எனுக்கு வந்து ஒரு மாச வரும் எனுக்கு ஃபுல்லா